ஹலோ ம் கேக்குதா
உம் கேக்குது கேக்குது
பத்துனுந்தமா ஆயாக்கு ஒடம்பு சரியில்லனு ஹாஸ்பிட்டலுக்கு இட்டுனு போனாபோலக்கு
உம்
கார் இடுச்சி சிரிச்சுட்டு ஏன் சொல்ற பைத்தியம் கார் இடிச்சி மறுபடியும் ஆஸ்பிட்லு இட்டு போயிருக்காங்களா
என்னச்சி
எங்களுக்கே தெரில இப்பதா ரூம்ல பேசினு இருந்தேல்ல இங்க நானு எனக்கு தெரியல அப்பா வந்து சொன்னாரு
ஆ ஆ சரி சரி
போர்ஸ்சா அப்படி கெடயாது அவங்க இன்னைக்கு கார்ல தா போயிருக்காங்க ஹாஸ்பிட்டல் போய் வந்திருக்காங்க
ம் ம்
என்னானு தெர்ல அந்த டிரைவர் வந்து பேஸ் எடுத்து வந்துருப்பாரு ஒன்னு இனந்துருப்பாங்க இட்ச்சி கீழ விழுந்துட்டாங்க அந்த அளவுக்கு சிவியரா என்னா ஆச்சுன்னு தெரில வந்தாதா தெரியும் அப்பதா வந் சொல்லிட்டு போனாரு
நீங்க போயிருக்கீங்களா இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு
ஹாஸ்பிட்டலுக்கு நா போறனாவா
வீட்ல யார்னா போயிருக்காங்களா பேய் பாக்க
இல்ல இட்ன்னு வந்தாங்க இல்ல அவுங்க அவங் பொண்ணு கூட தா போய் வந்தாங்க அவுங்க பொண்ணு அவுங்க மாப்பிள்ள ஒரு டிரைவரு வி சிப்பூவும் போனாங்க போல அவருக்கு ஓட்ட தெரியாது எங்க அத்த வீட்டுக்காருக்கு அது சண்ட அதனால சொல்ல மாட்டே அவு ட்டுனா இவ்ளோ வருஷமா ஆயிருச்சு நா பேசன்தே கெடையாதுனா ஒரு ரெண்டு தடகூட பேசனது இல்ல சரியா அதுக்கே நாங்க பழய வீடு இருக்குமோது நாங்க ரெண்டு பேர் வீடோ பக்கத்துல பக்கத்துல தா
ம் ம்
பாக்கறது ரேரு அவரு என்ன பாக்கறது ரேரு பாத்தாலு பேசிக்க மாட்டோ மாமானு உரிமையா கூட்டனுது இல்ல பேசி விளையாடன்து எதுமே கெடையாது டச்சே இல்ல
சூப்பர்
அது என்னன்னே தெர்ல எங்களுக் அந்த பான்டுலா எங்க குடும்பத்துல நெறையா பேர் கூட கிரியேட்டாவே மாட்டிக்குது வெ நம்ம போயி சேர போனாலு அவுங்க நம்மள வெலகி வெலகிதா போவாங்க
ம்
அப்படிதா கொஞ்சோ அஜஸ்ட் பண்ணி போயிட்டே இருக்கே வேண்டியதா நம்ம என்ன பண்றது சேரி நமக்கு அவ்ளோ குளோஸ் நெறையா ரிலேஷன் இல்ல இருக்குற ரிலேஷன் கூட நல்லா கு்ளோஸா இருக்கலா அப்டி நம்ம ஆசப்படலா ஆனா அவுங்க அப்டி ஆசைப்பட மாட்றாங்களே நம்ம என்ன பண்றது ஒண்ணுமே இல்லாத்துக்குலா கோவப்படுறது சண்ட போறது முறுக்கின்னு போறது அதெல்லா நம்ம என்ன பண்ண முடியோ அதெல்லா அவுங்க பிரச்சன அவுங்ககிட்ட இருக்குற பிரச்சனய நம்ம மேல திணி கிறாங்க கடைசில நீங்க தா பேச மாட்டறீங்க நீங்க தா வீட்டுக்கு வர மாட்டறீங்க போ மாட்டிகு நம்ம பக்கம் இந்த கிரைப் உட்டறாங்க
ம்
அப்பா கொஞ்சோ அண்ணந்தம்பி மேல்லா கொஞ்சோ ஓவர் பாசமா இருப்பாரா கொஞ்சோ அவுங்க சொல்றத கொஞ்சோ கேப்பாரு ரீச்ன்னா எங் வீட்டுலலா எங்க அம்மாலா அப்டி கெடயாது ஆ புரில என்னா சிரிக்கிற
சேம் காஞ்சம் இன் மை ஹவுஸ்
அதேதா அம்மா
அம்மாக்கு புடிக்காதுன் கெடயாது பேசுவாங்க அவ்ளோ அப்பாவுக்கும் அண்ணன் தம்பி மேலலா கொஞ்ச பாசம் அதிக
ம் அது மாரிதா பேசிட்தா இருந்தாங்க திடுக்குன் பேச மாட்டாங்க என்னா ரீசன்னே சொல்ல மாட்டாங்க என்னா ரீசன்னே தெரியாது நம்ம நம்ம ஒரு நம்ம மேல மிஸ்டேக் இருக்குமா நம்ம யோச்சு பைத்தியமா ஆயிடுவோ அந்த மாதிரி கேரக்டர்ஸ்ல்லாம் நெறைய பேர் இருக்காங்க இங்க பாத்துரு க்கணும் ரொம்ப உஷாரா இருந்தாதா வாழ முடியன்றதுக்கு சொல்லப்போனா ஆமா ரிலேட்டிவ்ஸ் இல்லாம இருந்தாதான் சந்தோஷமே என்ன பொறுத்த வரைக்குமே
ஐய்யோ சில்லறை தரனு ம் ம் அதுதா அது கூடதான் சேர்துப்ப
இப்ப இப்பதே
ஆய்ரூபா குடுத்தன்ல நூத்துபத்து ரூபா தர்னும் நூத்தி பத்து அது கொஞ்ச நூத்திநுப்பது ரூபா தர்ணும் ஆக்ஸிஸ் அக்கௌண்ட அக்கௌண்ல ஏத்தி விடவா நா அக்கௌண்ட் லாக்காயிரு அப்ளே பண்ணு சொல்றாங்க அது வந்து எங்க வீட்ல நானு எங்க அம்மா எங்க தம்பிலா ஒரு கேங்கு
அது மாரிதா
எங்க அப்பா எதுக்குனு அவுங்க அவுங்க பேசிக்க மாட்டோ எதா இருந்தாலு எங்க மூணு பேருக்கு உள்ளதான
நா
ம் ம் ம்
அதனால அதல்லா பேச மாட்டோம் இப்டியே போகுது எங்க போய் முடியுமோ தெர்ல இந்த ரிலே
எனக்கு என்ன தோனுதுன்னா உங்களுடைய மேரேஜ் பங்க்ஷன்ல எல்லா து ஒரு முடிவுவருன்னு தோணுது
அப்டியா ஏதோ எனக்குமே எ மேரேஜ்ல ஏதோ ஒரு ட்விஸ் ட் நடக்குண்தா எனக்கு தோணுது அது என்னாவா இருக்கும்னு தெர்ல
நல்லதுதா நடக்கும்னு எனக்கு தோணுது
ஹும் தெர்ல நல்லது நடந்தா ஓகேதா எதோ எதோ ஒண்ணு நடக் கும் எதுனா அது எப்டி தெர்ல அது பாசிட்டிவா நெகட்டிவா இருக்கும் அதெல்லாம் தெர்ல எதோ ஒன் நடக்கு ம் அப்டி தோணுது
எனக்கே தோணுது உங்களுக்கு தோணாம இருக்குமா
ஆ
எங்க வீட்ல ஆள இல்லயா யாரும்
புரியில புரியில அம்மா அதோ அப்பா இப்பதா வண்டி எடுத்துனு எங்கயோ போயிருக்காரு அம்மா அது கடையில வேலை முடிஞ்சிச்சு
ம் ம்
ஆ வாசல் கொஞ்ச கிளீன் பண்ணுங்க வாசலு கிளீன் பண்ண போனா ஒரு மண்நேர ஆயிடும் கிளீன் பண்றதுக்கு
ம்
போடுவாங்கல்ல பிளாஸ்டிக்கு அது நெறைய ஐட்டம் எல்லா இருக்கும்ல கருப்பு அப்டி சொல்லுவாங்க டிவி உடப்பு சொல்வாங்க அந்த மாரி நெறைய அதெல்லாம் தனித்தனியா பிரிச்சு அதோட செக்ஷன்ல போய் கொட்டணு கொட்டிட்டு நறைய வேஸ்ட் ஸ்டாக் கண்டதெல்லா குப்ப எல்லா எடுத்து வந்து போடுவாங்க இரும்பு கடைல நம்ம எதுவு கேக்கவு முடி யாது
ம் ம்
நெக்ஸ்ட் கடைக்கு ஓட்ருவாங்க கேக்கூடா இரும்பு கடனா குப்ப வரு எல்லாமே வரு அட்ஜஸ்ட் பண்ணி நம்மதா எடுத்துக்கணு ஏன்னா நமக்கு இது வீடு வீடு வாசல்லயே கட இருக்குன்றதுனால நமக்கு அதெல்லா போட்ட கொஞ்ச கிளீ னா வச்சுக்குறோ நெனைப்போல கண்டதுல்லா அப்புற வரு பாம்பு வரவ வ பாம்புல்லா அடிக்கடிக்கு இங்கதா வரு நல்ல பாம்பு அது இதுன்னு வரு
நீங்க தனியா வச்சுக்கலால அந்த கடைய
அது அப்ப ஐடியா இல்ல அப்ப திகி எடோ வந்து எப்டி சொல்றது அ சொல்ல மாட் இல்லன் அது அப்பத்திக்கு இந்த சைட்ல இருக்க எடொ எங்கள்தா இல்ல அது பெரியப்பாவாதா இ ருந்தது இப்ப வந்து அது மாத்திட்டா மாத்திக்கினாங்க அப்பாவுது அங்க கொடுத்து இங்க ஷிஃப்ட் பண்ணிக்கினாங்க இப் இங்க வ இரும் கட வந்து இ பிளாஸ்டிக் புட யரப்பாத்துல சுட்டு ஷிஃப்ட் பண்ணிக்கினாங்க இப்ப அங்கதா எதுவு பண்ணல இப்பத்திக்கு அப்பாக்கு ஃபியூச்சர்ல ஐடியா இருக் க்காங்க எதனா கட கட்டி வாடக விடணு இல்லன்னா ஏதாச்சு வீடு மாரி ஒரு அஞ்சு வீடு மாரி கட்டி வாடக விடணு
உங்க சைட்ல அதிக யாரு வரமாட்டாங்கப்பா நம்மளுக்கு வ வ வில்லேஜ் டைம்றதால நம்ம கடதா வெரன்னா வைக்கணு
அதுதா இந்த சைடு்ல இது கொஞ்ச மெயின் ஏரியால்ல நல்லா ஆமா மெயின் ஏரியா இது அனால கட வச்சா நல்லா ஓடு கட வாடக அதுதா நம்மதா வைக்கணு நம்ம கட்டி விட் டு வாடக எதனா விட்லா இல்ல இப்பத்திக்கு முடியுதா உங்களால ஃபியூச்சர்ல வய சா வயசாவ செய்ய முடியாதுல்ல வேல எல்லா
ஆ அதுவு கரெக்ட்டு தா இருக் நம்ம இருக்குற வரைக்கு நம்ம பாத்துட்டு அதுக்கப்புறோ கூட நம்ம வாடகை விட்டுட்லால
அதுதா ஏ அதுதா சொல்றாரு அது மாரி ஏனா பண்ணனு இங்க வந்து பக்கத்துலயே கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குன்றதுனால வெளியூர்ல இருக்க ஸ்டாஃப் ப்லா வந்து இங்க தங்குறாங்க எங்க ஊர்ல ஒரு சில வாடக வீட்லா கேட்டு போறாங்க அவ்வளோ இல்ல ஊருல ஒரு ரெண்டு வீ வீடு வாடகைக் கு வுடுறாங்க போல இப்ப நம்ம கட்டி வச்சா அதுதா நம்ம கட்டி வச்சா அதுல அ அட்டேச் பாத்ரூம் வெச் அ ரெஸ்ட் ரூம் எல்லா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஓகே ஒரே ஒரு பெட்ரூம் ரெஸ்ட்ரூம் இருந்தாலே ஓகே தா வாங்கிப்பாங்க அவங்க கவர்மெண்ட் ஸ்டாஃபுன்றதுனால அவங்க ஈஸியா நம்ம கேக்குறதையு தருவாங்க ஓரளவுக்கு அதுனால அது மாரி அது மாரி பண்லா அப்டின்னு ஒரு எ ஐடியா இருக்கு ஏன்னா இங்க இ இருக் இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து அடிப் போறதே கெடையாது கண்டிப்பா அது இருந்தேதா இருக்கு அது எதனா ரெண்வேட் பண்ணி நடத்தினேதா இருப்பாங்க அதுவே ஒரு பில்டிங் வேஸ்ட் ஆனாலு பக்கத்துல பில்டிங் கட்டின்னு போய்னே இருக்காங்க பெரிய ஸ்கூல் ஆக்கிட்டாங்க நாங் அங்கதா படிச்சே ஃபிஃப்துச் ஸ்டாண்டர்ட் வரைக்கு தா பிரைவேட் கூல் படிச்சே
ம் ம்
டு டெந்து எங்க வீட்டு பக்கத்தலயேதா இருக்கு சொல்றல்ல பெரிய ஸ்கூல் வந்தா தெரியு உனக்கு
ம்.
ஸ்கூல்ல தா சிக்ஸ்து டு டெந்த்து ஏ வந்து மறுப்டியு லெவந்து டு வெல்த்து வந்து வேறு ஸ்கூல் மாறுனேன்னா டெந்துல த்ரீ டுவெண்ட்டி த்ரீ நெனைக்கிறே மார்க்கு அப் அந்த டைம்ல கவர்மெண்ட் ஸ்கூல்ல அந்த மார்க்கே பெருமையா தா பேசுனாங்க சொல்ல போனா அது இனமோ போர்துலயோ நம்மதா அந்த அளவுக்குதா வந்தே நானு அந்த அந்த மார்க்கு அது ஹை தா அப்பவே லட்டுலா வாங்கிட்டு வந்து குடுத் த்தாரு மார்க் அதிகோ அப்டின் சொல்ட்டு வீட்ல வேற வந்து குடுப்பாரு
ம் ம்
இருந்தாலு லெவன்த்து டுவெல்த்து அங்க தமிழ் மீடியம் இருந்துச்சு
நா
அதுனால லெவன்த் டுவெல்த் வந்து பக்கத்தூரு மாத்தி விட்டாங்க ராமகிருஷ்ணா அது சொல்லக்கூடாதுல்ல ராமகிஷ்ணா கூலு அந்த ஸ்கூல்ல ஜாயின் பண்ணி விட்டாங்க இவரு இவரு வந்து கவர்மெண்ட் ஸ்கூலெல்லா படிக்க மாட்டாரு இவரு தா தலைவரு தையி தலைவர வந்து கவுர்மெண்ட் ஸ்கூல்ல போட்டா கெட்டு போயிடுவா பையே வந்து ஒழுக்குமே இல்லாம ஆயிடுவா பசங்க கெடுத்துருங்க பஸ் பையன பொத்தி பொத்தி அப்டியே அஞ்சாவது பிரைவேட்ல படிக்க வச்சாங்க ஆறாவது கவுர்மெண்ட்ல போடுவாங்கனு பாத்தா இட்டும் போயி ப க்ராம ம கிருஷ்ணல சேத்தாங்க ஆ அப்டியே டென்த் வரைக்கூ அங்கதா பட்ச்சாரு ரெண்டு பேரு ஒன்னாதா முடுஸ்ட்டு வந்தோ ஆ அவரு அவரு கவுர்மெண்ட் ஸ்கூல் பாத்ரூம்ம கூட பாத்ருக்க மாட்டாரு
பாத்துருக்கணு அதா பாத்துருக்கணு அவரு பாத்துருந்தார்னா அவருக்கு எல்லாமே
அத அதா சொல்வாங்க எப்ப பாத்தாலு அப் இப்புல்லா படிக்க வச்சே இப்புலா படிக்க வச்சே நல்லா வேலக்கி போனா அதுக்கு தா கவுர்மெண்ட் வேலைக்கி போயி அவுங்களுக்கு எதனா பண்ணு சொல்னே இருப்பாங் சோ நா சொல்றே
கரெக்ட்டு தா படிக்கிறதுக்கு ப்ரைவேட் வேணா ஆஸ்
ஆமா எல்லாருமே அப்டிதான கவுர்மெண்ட் கவுர்மெண்ட் ஸ்டாஃப் ஃபுல்லா வேல செய்றது கவுர்மெண்ட் பசங்கள படிக்க வைக்கிறது ப்ரைவேட் இல்லையா
அதா நம்பளுடைய தீமே ஃபர்ஸ்ட்டு தமிழ்நாட்டோட தீமே அதா சொல்லிட்னு எந்த எல்லா கவுர்மெண்ட் ஜாப்ப வேல செய்யுறவங்க பசங்க எல்லா கவுர்மெண்ட் ஸ்கூல்ல தா படிக்கணுன்னு சொன்னா அவ்ளோதா
அப்டிதா பண்ணுவாங்க என்னா பண்றது
ம் ம்
ம் அப்பறோ ஹலோ நா நெக்ஸ்ட் கால் பண்றே
நா பண்றே நெக்ஸ்ட் கால்
பண்ண முடிஞ்சா பண்ணா ம்